வணக்கம் தோழி இருகிங்கோ
நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்கோ சொல்லுங்க இன்னு இல்ல தோழி
ஆஹா என்னா செஞ்சிருக்கீங்கோ
சிக்கன் எடுத்துட்டு வர சொல்லிருக்கே தோழி அது செய்யலாமா நா ஐடியா பண்ணிருக்கே எ இது அமாவாசண்டு சாப்படல
ஓ அதனால இன்னைக்கு எடுத்துட்டீங்களா நல்ல விஷயந் தோழி
நீங்க சொன்னா சேரிங்க தோழி
தோழி நா வந்து வாங்கிட்டேனே பொங்கலு கெளம்பிட்டாங்க எங்க வீட் ட்டிக்காரல்லா வேலைக்கி சேரின்ட்டு அப்டியே இது பண்ணிட்டு ஃப்ரெண்ட் ஒருத்துக்கிட்ட பேசிட்டு இருந்தே சேரி ட்ரெஸ் இது எடுக்கணுமா சேம் பொண்ணு கொஞ்சோ ஒரு பங்க்ஷன் வருது ஆனா சே டிரெஸ் வாங்கலா அப்டின்னுட்டுனு சொல்லிட்டு இருந்தே போனு தோழி எ எங்க வாங்குறதுன் தா தெரில அதனால எங்க வாங் ன்னா நல்லா இருக்குட்டு ஒரு ஐடியா எங்க வாங்கனா நல்லா இருக்குங்க தோழி
எங்க வாங்க கடைலையே ஓ பெஸ்டா வந்து ஆ டீலக்ஸ்கே போயிலா
அப்டிங்களா தோழி அதுக்குதா சே ஆ ஆ
புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க இல்லையா அங்க போலம் போலா வாங்க போங்க ஒரு ரெண்டு மூணு கடை பாருங்க ஒரே கடையா பாக்குறீங்க பொறுமையா எல்லா ஆராய்ச்சி பண்ணி
ஆமா ஆமாங்க தோழி பொறுமையா பாத்து செலக்ட் பண்ணி இது பண்ணனு தோழி அவுங்களுக்கு புடிச்ச மாரி எப்டி பண்ணி எடுத்து அத லெஹங்காவா ஸ்டிச் பண்றதா இல்ல சேரியா ஸ்டிச் பண்றதா இதெல்லா பாத்துட்டு இருக்கங்க தோழி என்கிட்ட ஆல்ரெடியே ஒண்ணு இருக்கு பட் ஆனா அத ப புடிக்கல சொல்றாங்க இவங்க ஒரு பச்சை கலர்ல வச்சிருக்க கிரீன் கலரு அது வந்து ஒரு பர்பிள் கலர் இதா ஒரு மாதிரி பாட்ரூ
ம்
அது இவுங்களுக்கு பிடிக்கலையாங்க தோழி அது வந்து நல்லா இருக்கு
சீல வந்து லகங்கா தைக்கலான் இருக்கீங்களா
லெஹங்கா வா தைக்கலானு இருக்கே ஒரு சாரீயு தைக்கலான்னு இருக்கே
லெஹங்கா எடுத்துக்கோங்க தோழி லெஹங்கா சாரில போய் நல்லா இருக்குமா
நல்லா இருக்கு தோழி இப்பெல்லா அத ட்ரெண்டிங்கா கட்டுறாங்கோ சூப்பரா இருக்கு தோழி என் ஃப்ரெண்ட் அவுங்கோ பொண்ணுக்கு வந்து அப்டிதா சாரி எடுத்துட்டு அதை லெஹங்கா தச்சுட்டு ஆ இந்த சில்க் கிளாத் பிளவுஸ் பீஸ் வருது பாருங்கோ அந்த மாதிரி இது இதையு எடுத்துட்டு அவ தாவணி மாதிரி அதுல லேசு ஒர்க் குடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப கிராண்டா அழகா தெரிஞ்சதுங்க தோழி ரொம்ப நல்லா இருந்தது அவுங்க வந்து பருப் ஊர் இந்த மாரி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா அவுங்க தம்பி அவுங்க ஊர் ஆ அதெல்லா அங்க தோழி அதுனால அங்க கொஞ்ச சீப் அண்ட் பெஸ் எச்சா இருக்கு அதனால அங்க போயிருவோ நாங்க எல்லா பர்ச்சேஸ் பண்றதுனா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தோழி
ஓ ஓ ஓ
ஆமா நம்மளுக் எங்க எங்க தோழி அங்கெல்லா செட் ஆவாது அவ்ளோ தொலுவ எல்லா நம்மளுக்கு நம் ஊர்லேய எடுத்து பழகிருச்சு இல்லிங்களா ஆ ஆ இங்கிருந்து அதுக்காக கேட்டு அவுங்க வந்து அதே ஊரு அவுங்க அம்மா ஊருல்லான்றதுனால அவுங்க கொஞ்ச ஆ போயிட்டு இது பண்றாங்க தோழி எனக்கு அந்த மாரி செட் டாவா துங்க தோழி கடைக்கடையா ஏரிக்கினு இங்க ஏதோ ஒண்ணு பாத்தமா எடுத் தோமா இல்லிங்களா
ஆமா தோழி ஆமா
இவுங்க வந்து இப்போ போடுர சார்ஜி அதெல்லாமே என்னாச்சு தோழி எல்லா அங்கேத்துல அங்கேயே தா எப்டி பாத்தாலுமே அதுனால எனக்கு நம்ப ஊர்ல பெஸ்ட்டா இருக்குங்கோ தோழி
ஆ ஆ செரிங்க தோழி செரிங்க தோழி
அதுதா நீங்க நீங்க என்ன சொல்றீங்கோ நம் ஊர்லே எடுக்குங்றது பெஸ்ட்டுங்றீங்களா இல்ல வெளிய போய்ட்டு எட்த்தா பெஸ்ட்டுங் றீங்களா தோழி
ஆ இங்க இப்ப நீங்க சொன்ன போல கரெக்ட் தா நம்ப ஊர்ல அத உங்க ஊர்ல வந்து அந்த மேரி எல்லா வந்து க்குதுங்களா
ஆ நெறைய கடைங்க வந்துர்ச்சிங்கோ ஆமாங்கோ தோழி நெறைய கடைங்க இருக்கு கடைக்கெல்லா ஒன்னு பஞ்சமே இல்ல கொஞ்சோ சிட்டி மாதிரி தா நா இருக்கற்து வில்லேஜெல்லா கெடையாதுங்கோ தோழி மா கடைங்க என்னமோ நெறியா இருக்கு பட் ஆனா வந்து என்னா சொல்ற து அதுதா சொல்றாங் வீத் அங்க போனா கொஞ்ச சீப் அண் பெஸ்ட்டா கெடைக்குன்ற அ சொல்றாங்க அவுங்க கருத் து வந்து அப்டி சொல்றாங்கோ ஆனா அதுக்கான நே ரமோ நம்பளுக்கு டைம் ஸ்பெண்றளவுக்கு இதுவோ எதுமே இல்ல தோழி இப்போதிக்கி அன்னால இப்போதிக்கு இங்யே எட்த்துர்லாமான்ட்டு நா பாத்துட்டுருக்கே
சேரி சேரி தோழி எடுத்துக்கோங்க அதல்லா ஒன்னு பிரச்சன இல்ல
ஆ இங்யே பொறுமையா தூர்
நீங் எல்லா பொறு மையா வந்து யோஸ்ன பண்ட்டு ஒரு ஒரு விஷ்யமா பா இன்னு இருக்கு உங்க நீங்க சொன்ன இது பொறுமையா யோஸ்ன பண்ணி செய்ங்க எல்லாமே அர்ஜென்ட்டா எது பண்ணாதிங் ரொம்ப யோஸ்ன பண்ணுங்க டே ஃபுல்லா யோஸ்ன பண்ணி பொறுமையா செய்ங்க எப்பிடி பண்ணனு ம் ம் எல்லா யோஸ்ன பண்ணு நல்லாருக்குன்ற அப்போ நல்லா யோசன பண்ணுங்க தோழி
ஆமா அதுக்கேத்த மாரி எந்த மாரி ரெடி பண்ணா நல்லாருக்கு இப்டி நெறியா ஐடியாஸ் போது இன்னு எப்டி என்னான்றது யோசிக்கலீங்கோ
ம் யோசிச்சி செய்ங்க அல்லா ஒண்ணுல்ல
ஆ அ அத பாத்துட்டுதா அதுக்கேத்த மாரி ரெடி பண்ணு தோழி எனிக் என்மோ ஆச இருக்கு இப்டி பண்ணனு அப்டி பண்ணனுன்ட்டுனு இங்க ப்யூட்டிஸ் சொல்லுங்க தோழி
உங்கா என்ன நீங்க என்ன கேட்டீங்க
எ ஆ தோழி அது ஒத்துழைப்பாங்ளோ இல்லியோ என்னோடைய ஆச வந்து எம்பொண்ணுங்கல்லா நல்லா ரெடி பண்ணு செய்யணு பண்ணுன்றது ஆ அவுரு இதுல நா அவ்ளவா லிங்க் பண்ணிக் மாட்ட தோழி இது எங்களோடைய தனிப்பட்ட விதமான அத்னால அவுரு எது சொல்லிக்க மாட்டாங்கோ நம்ளுக்கு இது ஒரு டைம் தான நம்பல்லா செய்யப் போறோம்
செய்ய போறோ ஆமா
ஆமா அதனால நா வந்ட்டு அவுர டிஸ்டப்பு பண்ண மாட்ட நா என்னுடைய காஸ்ல வெச்சு நா பாத்துக் குவே தோழி அவுங்களுக் என்னா தேவையோ என்னா இதுவோ
கண்டிப்பா தோழி இவுங்கல்லா செய்ய மாட்டாங் தோழி
ஆமா அவுங்குளுக்கெல்லா இன்ட்ரஸ்ட்டு கெடியாதுங்கோ தோழி அது தெரியுந்தா எனக்கு ஆ இவுருக்கு எங்க வீட்டுக்காருக்கு அதெல்லா பாத்தீங்ன்னா இன்ட்ரஸ்ட் கொஞ்சோ கம்மிதா அதனால் நாந்தாங்கோ தோழி கொஞ்ச எல்லா எடுத்து நின்டு இப்டி பண்ணா நல்லாருக்கு நாந்தா செஞ்சு ஆவ்ணு அத் நாந்தா மெய்ன்டென் பண்ணி ஆவ்ணு அன்னால அவுர நம்புல்தா இல்லீங்கோ தோழி நானு
சேரி சேரி சேரி
ஆ அதெலா பாத்துக்கலா நம்ப்ளே அப்டின்ற மாரி இதாயிட்டுக்கறங் தோழி
சேரி தோழி
ஆ
வேற என்ன தோழி
சொல்லுங்க தோழி நீங்க எங்க வெளில போலியா
போனு தோழி எ ஃப்ரெண்டு கூப்ட்ருக்காங்க ஒரு அ சிக்கன் எல்லா வேலயு முஷ்ட்ட சிக்கன் கொழம்பு மட்டு செஞ்சு வச்டுடு எங்க ஹஸ்பண்ட குளிப்பாட்டி விட்டன்னா வேல முடிஞ்சிச்சு
ஆ தோழி சிக்கன் கிரேவி நீங்க எப்டி செய்வீங்க தோழி
தோழி நா வந்து சின்னவங்காயோ நல்லா காலுக்கிலோ போட்டுப்ப
ம்
அ இஞ்சி தேவனா பூண்டு நல்லா போட்டு தக்காளி ஒரே ஒரு தக்காளி தோழி போட்டு மிக்சில அரச்ட்டு அரச் சிருவ பட்ட லவங் அஹா தேங்காலா போட மாட்ட தோழி
அ அ இப்ப நீ உங்களுக்கு கொழம்பு நெறையா வேணுன்ட்டு யோசிச்சாக்கா
அதே எங்களுக்கு சரியா போய்டு தோழி
ம்ஹூ எங்க வீட்ல என்னனா கொழம்பு நெறைய வேணுனு கேப்பாங்க அதனால நாங்க தேங்கா சேப்போ தோழி கொஞ்சமா தேங்கா சேத்தக்க இப்ப என்னன்னா நைட்டுக்கு அதுக்கே சப்பாத்தி போட்டு உட்ருவ மதிய சாப்பட்றாங்களா மதியத்துல செஞ்ச மட் நைட்ல செஞ்சாக்கா ஆ அப்டே நீங்க சொன்ன போல வெங்காய தக்காளி அட்ச்சு ஊத் தி கிரேவி மாரி பண்ணி உட்ருவ அப்டி இல்லனா கொழம்பு மாதி மதியத்துல செய்ற மாரி இந்தா கொழம்பு மாரி செய்விங்கோ ரொம்ப தோழி ஆஹ் அப்றோ சொல்லுங்க அது தேட் சொல்லுங்க நீங்கோ என்னென்ன போடுவீ சின்ன வெங்காயோ
சின்ன வங்காயோ பூண்டு இஞ்சி நல்ல பூண்டு வந்து ஒரு ரெண்டு இது பல்லு இருக்குல்லிங்களா அது வந்து ரெண்டு போடுவ இஞ்சி கொஞ்ச போட்டுப்ப சரிங்களா அப்ப பட்ட லவங்கோ தேக்காளி ஒண்ணு ஒண்ணு இல்லன்னா ரெண்டு சின்ன தக்காளின்னா ரெண்டு பெரிய தக்காளின்னா ஒன்னு ஓகேங்களா அப்பறோ வந்து நல்லா எண்ணல் ஊத்திட்டு பட் ட இதுக்கெல்லா போ பைசஸ் எல்லா போட்டுட்டு இந்த மசாலா எத்து ஊத்திடுவ தோழி சிம்முல வச்சு நல்லா கொதிக்க ச்ச அதுக்குள்ள சிக்கன் வந்து மஞ்சள் போட்டு கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சிட்ருப் ப அந்த மசாலால வந்து கரம் மசாலா சிக்கன் மசாலா வீட்டுக்கு போறது இல்ல ச தனி மொளகாத்தூளு தனியாத்தூள் இதெல்லா போட்டு சிக்கன் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல நல்லா கொதிக்க விட்டுருங்க வெந்துரு அது தண்ணில வெந்துரு அப்போ என்ன பண்ணுங்க உங்களுக்கு தண்ணி எவ்ளோ வேணுமோ அப்ப ஊத்திட்டு ஆ நல்லா உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டு நல்லா சுண்டிடூ சுண்டிடுச்சுன்னா கருவேப்பல கொத்தமல்லிய போட்டு பெப்பர் தூளு போட்டு எறக்கிட்டா சரியா போய்ரு அது வந்து ஒரு செ செமி கிரேவி எப்டி சொல்ல ஒரு கிரேவியா இருக்கூ அது போல பண்ணுவ ஓ ங்லா இல்ல இதுலே கொஞ்சோ திக்கா வேணு தண்ணியா வேணுன்னனா அதுல வந்து குன்ன கொஞ்சோ தண்ணி ஊத்தி நல்ல கொஞ்சோ கொதிக்க உட்டிங்கன்னா சரியா போய்ரு தோழி
ஆ லாஸ்ட்டா பெப்பர் தூவி எறக் எறக்குவீங்களா நானு அவ்ளோதா ஒரு ஆமா நானு முடிச்சாக்கா அது கடசீல ஒரு ஸ்பூனு பெப்பரு தூளு தூவிட்டு அ கொத்தமல்லி கொஞ்சோ புதினா இருந்தாலு போட்லா இல்ல கொத்தமல்லி மட்டு தூவிட்டு அப்டே நிற்த் இதா நல்லாருக்கு நா மேக்சிமம் நா குக்கர்ல வச்சுருவங்க தோழி குக்கர்லனாக்கா விசில் குட்டா அப்பிடியே டக்குனு சீக்கிரமா ரெடி ஆகணும்னாக்கா நம்ம குக்கர்ல வச்சிட்டா கடகடனு ஆயிடுது நீங்கோ பாத்துரத்துலயோ ஒரு இதுலயோ செய்யும் போது வந்து அது டைம் எடுக்குது உங்களுக்கு
அது எங்க வீட்டுல குக்கர்ல நல்லாவே இல்ல வே நல்லா இல்ல எனக்கு ஒரு மாரியா இருக்கு அப்பிடின்றா போல பேசுறாங்க இப்பிடி செஞ்சன்னா வச்சுக்கோங்க சூப்பரா சாப் டுப்பாங்க அவுங்
இல்ல நானும் முன்னாடி அப்பிடிதாங்க தோழி செஞ்சேன் இருந்தேன் இப்ப உங்களுக்கு பத்து நிம்ஷுத்ல அவனுக்கு கிரேவினாக்க கடகடன்னு வச்சி வெங்காயம் எத்துப்பேன் இது தக்காளி எடுத்துப்பேன் ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளி பட்ட லவங்கோம் இது போட்டு அடிச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பவுமே ரெடியா இருக்குங்கோ கறிய நல்லா வாஷ் பண்ணி எடுத்து க்கோங்க மஞ்சளு உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துன்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கட் பண்ணி வதக்கிட்டு எண்ணையிலே அதுலயே சோ எதா கொஞ்சோம் சோம்பு பட்ட லவங்கம் இதெல்லாம் எண்ணையிலே போட்டுக்கோங்க தோழி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனு இதெல்லாம் எண்ணெய்யில போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மொளகாதூளு தனியாதூள் வந்து என்னென்ன வேணுமோ சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு கறி கூடவ நல்லா எல்லா ஃப்ரை பண்ணிட்டு வெங்காய தக்காளி வதக்கி இது அரச்சுருப்போ பாருங்கோ அத எடுத்து அதுல ஊத் திட்டு தண்ணி எவ்ளோ வேணுமோ அவ்ளோ ஊத்தி நம்ம டேஸ்ட் பாத்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சட்டாக்க அப்டியே எண்ணெ மெதக்க மெதக்க அப்டியே நல்லா அப்டியே அத பாக்றதுக்கெ அப்டியே அட்ர்ராடிவா இருக்கும் அந்த குக்கர் தொறக்கும்போது அந்த விசில் முடிச்சுட்டு தொறக்றொ இல்லைய அந்த வாஸ்னயா இருக்கட்டு அதோட கலரா இருக்கட்டு அவ்ளோ சூப்பரா இருக்குங்க தோழி சாப்ட்லான்ட்டுன்னு என் பொண்ணு எப்பவுமே சாப்பிடாதவ சிக்கன் ன்னாவே சாப்ட மா ட்டாங்க தோழி அவ்ளோவா ஆ நேத்துன்ற வேலிக்கி ஆ கப்ல போட்டு போட்டு சாப்ட்னு இருக்கா அவபாட்டுக்கு இந்த வாட்டி டேஸ்ட் நல்லா இருக்குமா கிரேவி ஆ ஆ அந்த கிரேவிக்காகவே நான் சாப்ட்டுட்டு இருப்பே அப்டின்ட்டு நேத்து கிரேவி ஃபுல்லா அப்டியே காலிபண்ணிட்டா மதியொ அப்பாவும் பொண்ணும் ஒக்காந்து டைம் பாஸ்க்கு கப்ல போட்டு போட்டு அப்டியே சாப்பிட்டு காலி பண்ட்டாங்க தோழி
சூப்பர் சூப்பர் சூப்பர் தோழி
அந்த மாதிரி வந்து விரும்பி சாப்ட்டான் நேத்து வந்து என்னிக்கும் சாப்டாதவன் எனக்கே ஷாக்கா இருந்ச்சி நீ தா சாப்பிடுறியா எப்படின்னா அவ இந்த புலிசா தோம் லெமன் சாதோம் இப்பிடி போயிடுவா ஆப்ஷன்ல்லா நான்வெஜ் செஞ்சாவே வேண்ணா நிப்பா பிரியாணி நீ எவ்வளோனா டேஸ்ட்டா செய்யி எதுனா செய்யி எனக்கு புடிக்காது எனக்கு வேணா எனக்கு புடிக்காது எனக்கு வேணா எடுத்துக்கவே மாட்டா அவ நான்வெஜ்ன்றது ரொம்ப கம்மியாதான் மட் ட்டன் ஒன்னு தொட்டதே இல்லைங்கோ தோழி சிக்கனாச்சு ஓரளவுக்குன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அதுல எதுலன்னா சாப்ட்டுறா மட்டனு சுத்த மோசொ சேரி மட்டன் தான் சாப்டறதுல்லையே சிக்கனு சாப்ட மட்டான்னு பாத்தா நேத்து ரெண்டு வாட்டி போட்டு குடுத்து ரெண்டு வாட்டியு சாப்ட்டுட்டாங்க தோழி எனக்கெ அதிசயமா இருந்தது ஆமா அது ஏ பையன்ல்லா அதுல சா தோழி அட்ச்சிக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க தோழி நான்வெஜ்ன்னா ரொம்ப அவனுக்கு என்ன சொல்து ரொம்ப விரும்பி சாப் டுவான் ஆமா நீங்க வெஜ்ஜி என்ன குடுத்தாலமே மூஞ்சி ஒரு மாரி பண்ணிறுவான வெஜ்ஜி செஞ்சவெ ஐயோ வெஜ் வெஜ்ஜி செஞ்சிட்டியா இல்ல நான்வெஜ்ஜி தா வேணு அவனுக்கு ஃபிஷ் ஃபரை பிடிக்கு பிரியாணி பிடிக்கு தேங்காப் பால் சாதொ இந்த பெப்பர் சிக்கன் ட்ரையி இதெல்லா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தோழி என் பைய நாட்ட அ எங் வீட்டுகாருக்கதே பிரியாணி எல்லா எதுமே புடிக்காதுங்க தோலி அவருக் கொழும்பு செஞ்சு வெச்சின்னு குண்டா ஃபுல்லா நல்லா கொழம்பு செஞ்சுட்டா நைட் வெரிக்கு அவுரு சாப்டுவார் ஆளாளுக் ஒன்னொன்னு புடிக்குன்றப்ப நம்பளுக்கு செய்யற்து எவ்ளோ கஸ் டோ இல்லியாங்கோ ஆ எல்லா ஒரே ஐட்டமா சொன்னா பரவால்ல ஒருத்தருக் பிரியாணி புடிக்காது ஒருத்தருக் பிரியாணி புடிக்கு ஒருத்தருக் கொழம்ப் புடிக்காது ஒருத்தருக்கு கொழம்பு புடிக்கு இப்படி தாங்க தோழி எங்க வீட்ல சண்டையா போகு சம அதே சமயு நல்லா இருக்கு அது ஜாலியா எல்லாருமே பேசி முடிவெட்த்து கலந்து செய்யிற்த்து இதெல்லா நல்லா போகுங்க தோழி செரிங்க தோழி நம்போ அடுத்த கால்ல பேசலா நன்றிங்க தோழி ரொம்போ
ஓகே தோழி